கம் வணக்
வணக்கம்
கம் என்ன பண்றீங்க
எதோ இருக்கோ
ஓகே ஓகே சாப்டீங்ளா
ஆ சாப்டாச்சு நீங் சாப்டாச்சா
ம் சாப்டாச்சி சாப்டாச்சி ஓகே ஓகே ம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் செட் அதிகமோ ஃப்ரெண்ட்ஸோட அ ப்ச் அதிகமோ ஃப்ரண்டஸ் அதிகமா இருக்காங்ளோ
அ இருப்பாங்க எனக்கு நெறையா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க புடிக்கு ஆனா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னா ஒரு ஒரு நாலஞ்சு பேரு
ம் ம் ம்
ம் அதாவது எனக்கு என்னோட தங்கச்சியே எனக்கு ஃப்ரெண்டு மாரி தா அஹ ஃப்ரெண்ட்ஸ்னால அ அவ்ளே இன்குளூட் ஆயிருவா எனக்கு ஒரு ஃப்ரண்ட்ஷிப் போலா அப்டினா அந்த மாரி தா ஆவு எ தம்பி தங்கச்சி எல்லாரு தா இன்குளுடே ஹஸ்பண் மொதக் கொண்டு அப்டிதா இருக்கு அ ஃப்ரெண்ட்ஸ் கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்டின் சொல்லு போது ஒரு மூ நாலு பேர் இர்க்காங்க ஸ்கூல்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இவுங்க எல்லாருமே இப்ப வரைக்கு கான்டக்ட்ல
ம் ம் ம்
ஆ ரீசன்ட்டா நா எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சில்ல விழுந்து அடிப்பட்டு அந்த பெட் ரெஸ்ட்ல இருக்கு போது கூட இப்போ வீக்லி வீக்லி அதுல வந்து ஒரு பொண்ணு ஐடி ல ஒர்க் பண்றா வீக் ஆப்ல தா வந்து அவளுக்கு இது இருக்கு எல்ல வீக்காஃப் இங்க வந்துருவா எ கிட்ட
ம் ம்
வீக் ஆப் இங்க வந்து எ கூட டைம் ஸ்பென் பண்ணிட்டு போவா இன்னொரு பொண்ணு அ உவங்களுக்கு கொழந்தைங்களுக்குலா வெகேஷன் தா அவுங்க பாத்துட் தான் இருக்கா இருந்தா கூட எதா எதாது கேப் கெடச்சா ஓடி வந்துருவா இங்க
ம் ம் ம்
அது மாரி இன்னொருதவுங்களு அதே மாரி அ ஹைதிராபாத்ல இருக்காங்க இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட் டு வன் டே ஃபுல்லா எங் கூட வந்து இருந்துட்டு போனா அது மாரி அ வந்துருவாங்க ம் அ நல்லா பழகிப்பாங்க எல்லாருமே
ம் ஹ்ம்
ம் ஆனா இப்பதா இப் அ இப்போ நா அந்த ஹைட்ராபாத் அந்த ஃப்ரெண்டெல்லா வந்து நா டென்த்து படிக்கும்போது அஹ் எய்த்துலிந்து ஃப்ரெண்ட்ஸு நாங்க
ம்
ஆனா வந்து அஹ்ம் இப் பம் மீட் பண்ணியே ஒரு எயிட் இயர்ஸ் இருக்கு
ம்
ஆனா வந்து இப்பதா வந்தா என்ன பாக்கறக்காக வந்துட்டா ஆனான் ஃபோன்லயே தா கண்டக்ட்ல இருக்கனால எங்களுக்கு இவ்ளோ நாள் மீட் பண் லங்குற ஒரு ஃபீலே இல்ல
இல்ல ம் ம்
கிண்டலாவே பேசீட்டு ஏ ரொம்போ ட்ரான்ஸ்பரண்ட்டா தா இருப்போ என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு அவுங்களுக்கு தெரியு அவுங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெர்
தெரியு ம் ம் ம் ம் புரிது மாரி இது உண்ம உண்ம தா லைஃப்ல வந் ஃப்ரெண்ட்சுன்றது ரொம்ப இம்பார்டணாட் ஏன்னா அப்பம்மாக்கப்பறோ நம்ப அதிக நம்பறது அதிகமா பழகறது அதிகமா பேசறது அப்படின்னு பாத்தா ஃப்ரெண்ட்சு தா அப்பாம்மா கிட்ட சொ சொல்ல முடியாத விஷ்யத்த கூட ஃபிரெண்ட்ஸ்கிடாட சொல்லலா அப்டிங்கம்போது லைஃப்ல வந்து மெயின் பார்டாஃப் இருப்பாங்க ஃப்ரென்ஸ்ட்ட அதிகமா அதாவது ஒண்ணுல்ல நம்மளுக்கு ஒரு நல்லது கெட்டதுல எல்லாத்லயு வந்து கூ கூட நிக்கிறது வந்து நண்பர்கள் மட்டுந்தா அப்பாம்மா கூட வந்து அவ்ளோ சீக்கரோ நிக்க மாட்டாங்க நிக்க மாட்டாங்க மீன்ஸ் தெரியாத அவங்களுக்கு வந்து ஓர் கெட்டது எதோ ஒரு ஒர் ப்ரெச்சன அப்டின்னா அவுங்களுக்கு தெரியு அப்பாம்மாக் சொ டக்குனு சொ சொல்ல முடியாது அந்த டைம்ல நமக்கு சப்போர்டிவா வந்து நிக்கிறப்பதா ஃப்ரெண்ட்சா தா இருப்பாங்க டக்குனு ஒட்னே ஃபோன் அடிக்கிறதா பயோ எந்த ஒரு பயமில்லாம எந்த ஒரு பெரிய ப்ரெச்சனயாந்தாலு செரி எந்த ஒரு இதா இருந்தாலு செ ஃப்ரெண்ட்ஸுக்கு தா மொதல்ல ஃபோன் அடிப் வந்து நிப்பானுங்க எந்த ஒரு எந்த ஒரு டைம்மா இருந்தாலு நைட்டானாலு சரி பகலார்ந்தாலூ சரி எப்பயா அவுங் அவனுங்க வரமுல்லனா கூட அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டா அவனோட ஃப்ரெண்ட கால் பண்ணி வர சொல்லுவானுங்க இங்க போடா இன்னிக்கு என் ஃபிரண்ட்க்கு இதுமாறி ப்ரெச்சன அப்டின்பானுங்க அப்டிங் போது லைஃப் ஃப்ல ஒரு பெரிய பெரிய ஒரு நறையா விதமான எனக்கு நறைய உதவிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போனா அப்டி என்னோட இது லைஃப்ல என்னானா ஒன்னுல்ல எம் எப்டி சொல்றது ஒரு ப்ரெச்சன அது ப்ரெச்சனனோட எப்டி சொல்ற து ஒரு அடிதடி மாறிதா அடிதடி மாறினா ஒரு ப ஒரு பெரிய ப்ரெச்சன வீட்டு பக்கத்துல ஒரு ப்ரெச்சன சோ அவுங்க வந்து என்னான்னா நா நா வீ ட்ல இல்ல நா வந்து வெளியூர்ல இருக்க எங்கண்ணாவு வீட்ல இல்ல சோ எங்க வீட்ல அம்மா அப்பா அ அன்னி மட்டுதா இருக்காங்கன்னு வச்சிக்கோங்ளே சோ வே பக்கத்து வீட்ல ஏதோவது ப்ரெச்சன இவுங்க மா நங்க வீட்டுக்கு அவுங்க வீட்டுக்கு அப்டிங்போது அவுங்க வந் அவுங்க வீட்ல எல்லா பெரிய பெரிய பசங்க இருக் னாங்க எல்லா என்ன பண்டானுங்க எல்லாரு ப்ரெச்சனனோனே எல்லாரையு அடிக்க வன்ட்டானுங்க வீட்ல அப்பாவ அடிக்க வண்டானுங்க ஒடனே எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்றாங்க இந்த மாரி டா அப்பாவ அடிக்க வராங்கனோனே ஒரே நா இ ஒடனே போ ஒடனே ஃபோன கட் ஒட்னே என் ஃப்ரெண்டுக்கு ஒட்னே ஃபோன் அடிச்ச போன அடிச்சோனே ஒரு ஒரு அஞ்சு நிம்ஸ்த்துல கிட்டத்தட் டு பதனஞ்சு பேரு கொண்டு போய் நிக்க வெச்ட்டாங்க அஞ்சே நிம்ஷந்தா அஞ்சு நிம்ஷ பதினஞ்சு பேரு இப்போ நிக்க வச்சு போய் நின்னனோடனே அவனுங்க போய் அப்டியே கால்ல விழுந்துட்டானுங்க அப்பா கால்ல எப்டி பாருங்க அவ அவ ஊர்லயே இல்லை கிட்டத்தட்ட அ அவ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவனுங்க பதினஞ்சு பேரு போய்ங்கிறானுங்க ஆ கிட்டத்தட்ட இவனுங்க அவ அவ பாத்த ஒனே ஒரே அடிதா இவனுக்கு தெரிய மாட்டுது அவனுங்கல்லா பெரிய பெரிய பசங்க ரவுடி பசங்கனு தெரிய மாட்டது அவன் பாத்தனோன நீங்க எங்கனா இங்க அப்டின்னோன எது யாரு மேல டா கைய வச்ச அப்டின்னா அப்புறமேலு போய் எங்க அப்பா கால்லே உழுந்துட்டா உழுந்தவுடனே உழுந்தாலு பசங்க உடவேயில்ல நாலு அடி வச்சுதா விட்டா உனக்கு என்ன உனக்கு திமுறான்னு சொல்லி அடிச்சு அவன போட்டு மண்டையெல்லா ஒடச்சுபுட்டாங்க ஒடச்சு கால்ல உழுந்து மன்னிப்பு கேக்க வச்சு ஊட்டயே காலி பண் டானுங்களே அன்னைக்கே ஊட காலி பண்டானுங்க இந்த விசய எனக்கு தெரியவே தெரிய இந்த மாரி பெரிய பிரச்சனை ஆகி அவன அடிச்சு வீடு காலி பண்ண வச்சது தெரியாது ஏதாது பிரச்சனை போய் மிரட்டி எ ஃபிரண்டு என்ன சொன்னான சொல்ட்டன போய் மெரட்டிட்டு வந்துடுவானுங்க ஒன்னு பிரச்சனை வேண்டா சேரினு நா ரெண்டு நாளு ப்பர் வீட்டுக்கு போறே வீட்டுக்கு போன்னவொனே எங் எங்கம்மா யார் பிரச்சனை பண்ணாங்களா யாருனு கேட்ட டேய் அவங்களா வு நைட்டுடோட நைட்டா வூட்ட காலி பண்ணிட்டு போயிட்டாங்காடா அப்பிடின்னாங்க என்னமா சொல்றீங்க யாருமா வந்து அப்டி பேசுனா அப்டின்ன அவனு வரலயே அப்டின்ன டேய் அத ஏன்டா கேக்குற ஒரு பதினஞ்சு பேரு வந்தானுங்க டா நல்லா தடி மாடு மாரி வந்தவுன நாலு அடி வச்சானுங்க கால்ல உழு ந்து மன்னிப்பு கேட்டு நைட்டோட நைட்ட வூட்ட காலி பண்ணிட்டு போயிடாங்கடா அப்டினானுங்க அப்புற மேல்தா ஏ ஃபிரண்டுக்கு போன் டே என்னடா பண்ணீங்க அப்டின்ன டேய் தெரில டா எனக்குமே எதுமே தெரிலடா நா சும்மா போன் பண்ணி தா சொன்னே அந்தமாறி வரசொ நானு என்ன பண்ணுனா கேட்டு சொல்றேண்ணா அப்டின்னா அப்புற அவ போன் பண்ணி கேட்டு அதுக்கப்புற அவனுங்க சொன்னதுகப்புறோ ஏ சொன்னா அப்புறமேலு இதா பாருங்க இதமாரி ஃபிரண்ட்ஸ் எல்லா பாருங்க எப்டி உதவுறாங்கனு அவனோட ஃப்ரண்டு ஆ ஃப்ரண்டுடோ ஃப்ரெண்டோட ஃப்ரண்டெல்லா உதவுறாங்கான என் எவ்வளவு பெரிய விஷயங்கள் பாத்தீங்களா லைஃப்ல அதே மாரி ஒன்னு இல்ல ஏ ஃபி என்னோட தங்கச் சுக்கு மேரேஜ் ஆச்சு கிட்டதட்ட ஒரு அஞ்சு ஃபிரண்ட்ஸ் க்ளோஸ் ஃபிரண்ட்ஸ் இருக்காங்க அஞ்சு பேரு சேந்து ஏ தங்கச்சிக்கு கிட்டத்தட்ட நால்ர பவுன்ல தங்க தங்க செஞ்சானுங்க போய் எ தன்னோட தங்கச்சிக்கு பாருங்க எப்டி எப்டி ஒரு ஃப்ரெண்டு அதாவது ஒரு ஆப் ஆபத்துலயு உதவாம இந்த மாரி நல்லத்துல நல்லதுலயு வந்து எனக்காக நிக்கிறானுங்க அவனுங்க கூட வந்து நின்னு வேல செ ஞ்சா கூட போது ஆனா அவனுங்க இப்ப இருக்க தங்க ரேட்டுக்கு நால்ட்ர ச நால்ர பவுண்னா எங்க நெனச்சி பாருங்க எவ்ளோ ரேட்டு அஞ்சு பேரு சேந்து பண்றாங்கன்னா எப்டி ஒர் நல்ல நண்பர்கள் நாங்க சம்பார்ச் இருக்க எப்டி இருக்கானுங்க பாத்துக்கோங்லே ம் ம் ம்
ங்க நா வந்து என்னா சொல்லுவ சொன்னவொனே எ தங்கச்சியா இருக்கட்டு தம்பியா இருக்கட்டு எல்லாமே ஒர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மார்தா எதா இருந்தாலு எனக்கு நா டக்குனு ஏன்னா அன்னிக்கு விழுந்தப்போ நா வந்து அ ஃபோன் பண்ற அ பீரோல கேஷிர்க்கு எங்கிட்ட இல்ல நீ அம்ச்சுடு நா அதாவது எனக்கு அப்ச சாதனமா தா நா நெனச்சிட்டு நானே தா ஃபோன் பண்ணி அவட்ட சொல்ற ஜீபே பண்ணிரு நா ஒரு எனக் ப்போ ஓ என்ன ஹாஸ்பிடல் செக்கப் போய்ட்டு வந்தற் போறோன்னு ஒர் டூ தௌசண் அம்ச்சி வுட்றுங்க பீரோவ்ல இக்கர வந்தொனே எடுத்தற அப்டின் சொல்லிட்டு சொல்றே
ஒன்னுமே இல்ல ஹாஸ்பிட்டல் போய்ட்டே ஃபோன் எங் கைல இல்லவே கெடயாது அதுக்கப்புற எல்லாருமெ அவங்க பாக்கர முஷ்டாங்கொ
ம் ம்
எங்கிட்ட கேக்கவே இல்ல எனக்கு அம்ச்சது போக என் ஏ ஹஸ்பண்ட் ஒர் டென் தௌசண்ட் அம் சுட்டுட்டு ஒரு எமெர்ஜென்சிக்கு என்னா இன்னொர்க் கசின் சொன்னுல்ல அவ் அவனும் வொ விழுந்தன் சொன்னோனே ஒண்ணுமே கேட்ல ஒர் டென் தௌசண் அன் சுட்டு மெதுவா குடுங்க ஒண்ணு பிரச்சன இல்ல அதாவ்து நம்மகிட்ட வீட்ல இருக்கு இருந்தா கூட அந்த நேர நமக்கு தேவப்படுன்னு தெரிஞ் சு நம்மள கேட்காமயே டக்குனு சென்ட் பண்ணி வுட்டுட்டு அது அது எனக்கு ரொம்ப இதாருந்து ச்சு அதே மாரி அ இன்னோர் தம் தம்பி வந்து இப்பதா ஜாய்ன் பண்ணிர்க்கா அவ வந்து ஃபினான்ஷிலா எனக்கு சப்போர்ட் பண்ண மு முடியாட்டியு தெரிஞ்சொட்னே வன்டா டக்குனு கெளம்பி வந்துட்டா சென்னைலந்து
ம் ம்
டன்னா இது எனக் அதாவது விழுந்தது இது இது வந்து ஆனா அந்த நே நமக்கு வந்து யாரு இல்லன்னா நெனச்சி பாரு எவ்ளோ மைண்டு நம்மோ கஷ்டமாருக்கு யாருமே நமக் இல்லயேனு ஆனா இந்த மாரி இருக்கும் போது நமக் எவ்ளோ தைரிய்மா இருக் க்கு நமக்குனு இருக்காங்க அப்டிங்கற ஒரு இதிருக்கிள்
அதா அதா அதே மாரிதா பிரண்ட்ஸ விட இந்த கசின்ஸ் வந்து இன்னு கூட நிக்கிறாங்னா இன்னு சப் போட்டுட்றல்ல அந்த ஒரு இதா இரு அவ்ங்களே ஃப்ரெண்டு மாரி அம்ச்சா அம்ச் ஆனா இன்னு சூப்பரா அத விட சூப்பரான ஒண்ணமே இல்ல ஆனா ஒரு சில வீட்ல அண்ண தம்பி வந்து செ தவ் மாட்டாங்க சண்ட போட்டே இர்ப்பாங்க வச்சுக்கோங்ளே ஆனா இது மாரி க அண்ணந் தம்பி கசின்ஸு இந்த மாரி அ அக்கா தங்கச்சி இல்ல தம்பி அந்த மாரிலா பாத்தீங்னா நம்க்கு ஃப்ரெண்டு மாரி பழகறாங்க எதுநாலு வந்து நிக்கிறாங்கன்னா இன்னு அதோட பிளஸ் எதுவ்மே கெடையாது
ம் நா சொன்னேல்ல என்னோட கசன் அந்த பைய வந்து எங்க மாமா பைய்ந்தா ம் இவ்ளோக்கு அவனுக்கு அக்கா இருக்குது
ம்
சி என்னவிட சின்ன பையந்தாஆ அக்கா இருக்குது அவ்னுக்கு பட் அவகிட்ட அக்கா க்காந்நே க்ளோஸாவே இருக்க மாட்டா ரெண்டு பேருக்கு சண்ட சண்டதா எங்கூட தா அக்கா அக்கான் க்ளோஸா எனக் சம் டைம்ஸ் ஐயய்யோ டென்ஷன் ஆவாலே தெரிஞ்சா அப்டின்னு தோணு இருந்தாலு இவ நல்லா பாசமா இருப்பா எங்கிட்ட
நாதாதா ஆ அது ஒவ்வொருத்தருக்கு எப்டி சொல்றது அவங்க வீடிலேயே இருக்கவங்கள வேல்யூ தெரியாது வேல்யூ தெரியாது மீன்ஸ் அ அவங்க மேலயு பாச இருக்கு பட் ஆனா நீ உங்ககிட்ட ஏதோ ஒரு நாள்தா பாக்றா பேசு அப்டிங்போது உங்ககிட்ட வந்து அப்டி பேசுறா வச்சுக்கங்களே அவங்ககிட்டையு இரு க்கு மறைமுகமா இருக்கு சண்டதா சண்ட போட்டாலுமே பர்ஸ்ட்டு அவுங்களுக்குனாதா ஃபர்ஸ்ட் நிப்பாங்க அதெல்லா இருக்கு ஆனா பாக்கும்போது அப்படி தெரியாது அவங்களுக்கானா ஒரு பொச ஆகு என்னடா எ தம்பி போய் அவகிட்ட அப்டி பண்றானே அப்டின்னு கூட தோணுந்தா ஆனா மறைமுகமா பாசங்கள் லா இருக்கு அத உங்களுக்கு
இப்ப நானு எ தங்கச்சியு ஒன்னா இருக்க வரைக்கு சண்ட போட்டுட்டேதா இருப்போ
ம் ம்
சண்டன்னா சண்ட போட்டுட்டேதா இருப்போ ஒரே ரூம்ல இருப்போ கூச்சிட்டு மூஞ்சி திருப்பிட்டு தா உக்காந்துற்றுப் போ ஆப்டர் மேரேஜ்ங்குறப்போ ரொம்ப மிஸ் பண்ண து அவளதா அவள என்னதா நானாது எனக்கு நெறைய ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவ அவ வந்து அதாவது நா வந்து எமோஷனல் நல்லா எதா இருந்தாலு இப்போ ஏ ஃப்ரெண்ட் கூட சண்டனாலு நா அழுதுருவே வீட்டுக் த சொல்லுவ வப்பே இந்த மாரி எல்லாத்தமே எக்ஸ்பிரஸ் பண்ணுவ அவ வந்து அப்டி கெடையவே கெடையாது ஆ ஆனா வந் து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க மேரேஜ்கக்கு அப்புறந்தா அவள் எக்ஸ்போஸ் பண்ணாலே ரொம்ப மிஸ் பண்றே வைக்கிறே சொல்லி ஒடனே ஒடனே கெளம்பி வந்துருவாங்க என்ன பாக்கறக்காக
ம்
ப்போ எங்களுக்கு வந்து ச அப்ப எனக்கு உண்மையாவே நமக்கு இந்த வாழை டூ பாத்தீங்களா
ம் ம்
மூவி
இல்லையே பாத்ததுல்ல ஆ சொல்லுங்க சொல்லுங்க
எல்லாமே இந்த சிப்லிங்ஸ் பத்தி தா உண்மைதா அதெல்லா நமக்கு வந்து ஃரெண்ட்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்டன்
பட் சிப்லிங்ஸ்ங்கறது ஒரு ஸ்பெஷல் இதுதா இல்ல
ஆமா ஆமா உண்மதா உண்மதா சரி சரி சரி ஓக் கே நம்ம தொடர்ந்து பேசுவோ ஓகேங்களா ஓகே நன்றி நன்றி ம் ம்